வணக்கம் தோழி
எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கன் தோழி நீங்க நல்லா இருக்கிங்ளா
ஆன் நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க
இந்த மாடியில ஒக்காந்துருக்க தோழி நீங்க
நான் இப்பதா சாப்ட்டு வந்தே என்ன சமையல் அந்த வீட்ல இன்னைக்கி சண்டே ஸ்பெஷல் வேற
அந்த வெள்ள சாதமு அப்றோந்துட்டு இந்த றால் குழ றால் அந்த தொக்கு மாதிரி செய்வாங்கல்ல அது
ஹ ஆன் செரி
ம் இன்னைக்கு வந்துட்டு தோழி அதாது இங்க மா மாடில ஒக்காந்து இருக்கன் நம்ப வந்து நீங்க வந்துட்டு அதாது இப்ப உறவினர்கள் நம்ம நெறைய பேர் இருக்காங்க இல்லையா அதாது இப்ப வந்துட்டு நம்ப அவங் அவங்கள பத்தி நம்ம பேஷ்லா அதாது இப்ப அந்த காலத்துல அப்டினாக்கா ஒரு உ ஒரு திருமணம் ஆகட்டும் இல்லன்னா ஒரு ஒரு காதணி விழா அந்த மெரி என்ன விழாவா இருந்தாலும் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாரு வீட்டுக்கு வந்துட்டு ம் எல்லாரும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா அன் அதாது அது யாரு வீடுங்கிற து மறந்துரு இல்லயா இத எல்லா ரொம்ப ஹம் மகிழ்ச்சியா இருந்துருப்பாங்க இல்லயா ஆனா இப்ப எப்டினா இப்ப எ இன்னிக்குதா உங்ளுக்கு திருமணம் அப்டின்னாலு சரி இல்ல இன்னிக்குதா அம் ஒரு விழா அப்டினாக்கா நம்ம இன்னிக்கு போயிட்டு போயிட்டு ஒடனே வந்துருவோ யாரும் இப் தங்குறதும் இல்ல அத பத்தி நீங்க அம் ஆமா அத பத்தி என்ன தோழி நெனைக்கிறிங்க
அந்த காலத்துல வந்து பணம் தேவைன்றது அந்த அளவுக்கு தேவபடல ஆ உட்ரார் உறவினர் தேவ சாப்பாடு வே ஒரு அ நல்ல நட்புல இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து ரன்னிங் ரேஸா ஓட்றோ பணோ ந்தா போது தவர ஆ ஆ எப்டி சொல்றது நட்பு அ கு குடும்பம் உறவினர் அதெல்லா யார் தியு பாக்றதில்ல நம்ப கையில இருந்தாதா நம்ம நாலு பேர் மதிப்பாங்க அப்டின்ற ஒரு எண்ணோ இருக் து பத்தே எல்லாருக் அதே மாரி அங்க போனா எல்லாருமே நம்மள்கு மதிப்பு குடுப்பாங்ளானு தெரியாது அதனால எங்க அண்ணி வந்து இப்ப ஃபங்ஷன் வந்தா வ இங்க அப்போதிக்கு அட்டன் பண்ணிட்டு ஒரு ஆப் எல்லா ஸ்டே பண்ணி இருந்துட்டு கெளம்பி போயிருவாங்கல்ல அதுதா இப்ப அப்டி இருக்கு
ஆமா ஆமா இப்ப அப்பல்லா வந்துட்டு இந்த தாத்தா பாட்டி அ அம்மா அப்பா அ அப்றோ கொழந்தைங்கல்ல எல்லாரு ஒரு வீட்ல இருப்பாங்க இப்ப எப்டி அப்டினாக்கா தாத்தா பாட்டில்லா ம்ச் அ அந்த குடும்பத்துல இருக்கறதில்லையா அதனால அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாரி இருக்கு ம்ச் அப்பல்லா வந்துட்டு அம் ம் அ அம்மா வந்துட்டு எப்டிந்தா அம்மா வீட்ல சமைக்குவாங்க வீட்டு வேலய பாத்துகற்து பொறுப்பு வந்து அம்மா ச்சுப்பாங்க அப்பா வந்து வெல்ல வேலைக்கு போறது அந்த மாதிரி அப்புற தாத்தா பாட்டி வந்து அ அந்த பேர குழந்தைகள பாத்துக்கறது அப்றோ இந்த எல்லா சொல்லி தரது அந்த மாதி ரி அதுதா அவுங்க பண்ணுவாங்க இப்ப வந்துட்டு த அந்த தாத்தா பாட்டிங்றவுங்க வந்து இல்லாத ஒரு காரணத்தால வந்துட் டு அம் ம்ச் எந்த பேர கொழந்தைங்களு வெள்ளாட வெள்ளாட்றது கெடையாது ஒரு மகிழ் ச்ச அவுங்களுகெல்லா வந்துட்டு ம்
அதே மாரி இப்ப வந்து ஃப்ளே ஸ்கூல்ல வேர எத்துட் போய் விட்டுறாங்க பாத்துக்கற்துக்கு யாரு இல்
ஆமா அந்த மழலையர் பள்ளி வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா அம் அந்த மழை லையர் பள்ளிங்கிறது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கு அது அது ஒரு வீண் செலவு தா நா நெனைக்கிறே ஏ அப்டினாக்கா நம்ம வீட்ல அங்க என்ன செய்வாங்கனா ஒரு ம்ச் நம்ம இங்க இங்கிருந்து குடுத்து விட்ற சாப்பாட வந்து சாப்ட வச்சி படுத்து தூங்க வச்சிருவாங்க அவ்ளோதா மத்தபடி அங்க எதுமே அவுங்க சொல்லி தர்றது எல்லா இல்லை நம்ப வீட்ல ந வூல அவுங்களுக்கு வந்து இந்த க ங ச அந்த மாதிரி ஏ பி சி இதெல்லா சொல்லி தரலனா நம்பளே வீட்ல இருந்தா அங்க வந்து ஏம்ப வந்து அதாவது வீட்ல வந்து நம்மளால பாத்துக்க முடியில இப்ப வந்து கணவன் மன னைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கங்கற நெலமையில கொழந்தைய வந்து யார் பாத்துக்கற்துன் ஒரு பிரச்சன ஒன்னு வருது அதனால எதுக்கு இந்த பிரச்சன அப்டின் சொல்ட்டுதா கொண்டு போய் மழலையர் பள்ளியில போய் சேத்துர்ரா அ அங்க செ ஆமாமா ஆமா அங்க போய் சேக்கர்துனால வந்துட்டு நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்டின் பாத்தா கண்டிப்பா இல்ல அதுல வந்துட் டு நமக்கு ம்ம் இப்ப வந்துட்டு ஒரு மாசோம் வந்து ஒரு இருவதாயிர நம்ப சம்பாதிரிக்கிறோ அப்டினாகா மழலையர் பள்ளி வந்து ஆனா இது வந்து இப்ப இப்போ நீங்க சொன்னீங்க இல்லயா ஐயார்ருவா அது வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சி எல்லா பள்ளி எவ்ளோ வாங்குறாங்க அப்டின்னா க அம் அம்பதாயிரோ வாங்குறாங்க அம்பதாயிரூவாங்கிற்து உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கு அந்த அம்பதாயிரூவா எதுக்கு தேவையா அது அதாவது ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க அம்பதாயிரோ வா
இப்ப இருக்கவங்கல்லா வந்து லட்சத்துல சம்பாதிக் க்கிறாங்க அதனால அவுங்க என்ன நெனைக்கிறாங்னா நம்ப கொழந்தைகள யார் பாத்துப்பாங்கன் நமக்கு அத் தெரியாது தே அ நீங்க சொல்ற மாரி மழலையர் கல்வியில எடுத்துட்டு போய் நம்ப வீட்டு க்கனு அஞ்சாயிர தான டென் டு லேக்ஸ் அது ஃப்ராஜெக்ட பெரிய லாஸ் கெடையாது அப்டின் சொல்லிட்டு எடுத்துட் போய் கொழந்தைய விட்டுறாங்க அங்க இருக்க அவுங்களால முடிஞ்ச வரைக்கு பாத்துக்கிறாங்க கொழந்தைங்க இப்பெல்லா வந்து தாய் தகப்பன தோட்றாங்க அவுங்க கூட வந்து அவ அவங்களால டைம் ஸ்பெண் பண்ண முடிய அவங்க அவங்க வேலையிலே பிஸியா இருக்காங்க அந்த அளவுக்கு இப்பல்லாம் போயிட்டு இருக்கு உலக ஆக்சுவலா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்துட்டு அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு ஊர் போய் ஒரு வெள்ள போய் விளாடுறதும் சரி அப் இந்த பூங்காக்கு போறது அந்த மாதிரி அதாவது வீட்லயே நிறைய விளையாடுவோம் இல்லையா அதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து அப்பன்னா என்னன்னே தெரியல ஏன்னா இப்ப வந்து அலைபேசி வந்துருச்சு டிவி தொலைக்காட்சி வந்துருச்சு இப்ப தாய் தந்தையும் வந்து குழந்தைகள் வந்து பெருசா அவங்க ஒரு கைபேசியில என்ன பாக்கறாங் ங்கறத கூட அவங்க பாக் பாக்குற அளவுக்கு இப்ப இல்ல அப்பல்லாம் தாத்தா பாட்டி வந்துட்டு திட்டுவாங்க ம் கனி இனிய்ல இது ந அலைபேசி எடுக்காத கையிலவெய் போன் அப்படியே ஒரு அதட்டி அதட்டி வளத்தாங்க இவனா இப்ப இப்போ உள்ள பெற்றோர்களும் சரி அ யாருமே வந்துட்டு அந்த குழந்தைகலா வந்து சுத்தமா கவனிக்கிறது இல்லைன்ன சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சாப்பிட கூட என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அதெல்லாம் எதுவுமே இந்த கா நிறைய திண்பன் சரி இது துரித உணவுனு சொல்லுவாங்க இல்லையா அது வந்திட்டு அதான் அந்த பாக்கெட்ல போட்டு அதுல வந்துட்டு புல்லா காற்ற நிரப்பி கொடுக றாங்க அது வந்துட்டு அது எந்த வகையிலயுமே நல்லது கிடையாது அது ஏதோ ஹம் எப்படி சொல்றாங்கன்னா காய்கறில இருந்தான் எடுத்தது கா கட்டும் போது அப்படிதான் காட்டுறாங்க காய்கறில இருந்து எடுத்து சும்மா மேல வந்து மிளகா தூள் மட்டும் துவுற மாரிதா காட்றாங்கா அன வந்துட்டு அது அப்படி கிடையாது அது எல்லா பெற்றெருக்குமே தெரியும் தான் இல்லையா அது வந்து சாப்பிட கூடாது அப்படிங்கறது எல்லா பெற்றெருக்குமே தெரியும் தான் இருந்தாலும் கூட அதுதான் வாங்கி தராங்க
குடுக்குறாங்க என்ன பண்றது குழந்தைங்க கேக்குறாங்கன்னுவாங்க இல்ன்னா இவங்க கத்து குத்துட்டு குழந்தைங்க மேல பழிய போடுவாங்க அப்படிதான் போகுது இப்ப இருக்க கால கட்டங்கள்
அதாவது இப்ப குழந்தைகளுக்கு வந்துட்டு எப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு வந்துட்டு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப என்ன நடக்குது அது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது நம்மதான் அவங்கள வந்து உ எல்த்தையு சொல்லி வளர்க்கணு அதுக்காகதா தாத் ஆமா ஆமா நம்ம வந்து இப்ப தந்தை அதாவது அப்பா அம்மாங்கறவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்க அவங்க ரொம்ப வேலை பாத்து ஒரு நிலைமில இருந்தாங்க அதாவது இப்ப அம்மா வந்து வீட்டு வேலை எல்லாம் பாக்கணும் அப் அப்பா வந்துட்டு வெளில போய் வேலை பாத்துட்டு வரணும்கிறப்போ அப்ப தாத்தா பாட்டி வந்து வீட்டுல ஓய்வு எடுப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகலா வந்து அவங்க பாத்துப்பாங்க அப்ப வந்து இப்ப தாயும் தந்தையும் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போனா கூட ஒரு பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல அதே மாதி சரி அவங்க வந்துட்டு போய் அவங்க சின்ன வயசுலேயே மழையை மழலையார் பள்ளியில போய் சேர்க்குங்கிற அவசியம் கிடையாது போய் பணத்தை கட்டி படிக்க வைக்கணும் அது எந்தா எதுவுமே கிடையாது வீட்டுல
அந்த காலத்துல வந்து வால்வடில சேர் ப்பாங்க அங்க நல்ல ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அ முட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி இதல்லாம் கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு விளையாடிட்டு வருவாங்க இப்ப வந்து இந்த மழையர் கல்வியில வந்து நம்மதா கொடுத்து அனுப்புறோ அதுவும் குழந்தைங்க சாப்பிடுறதுல்ல ரிட்டன் தா எடுத்துட்டு வராங்க அப்டிதா இருக்கு அது இல்லாத இப்ப குழந்தைங்களுக்கு எல்லா போன் கொடுத்து கொடுத்து குழந்தைங்க கண்ணாடி போற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க எல்லா பிள்ளைங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெத்தவங்களுக்கு இது தெரியதான்னு எனக்குமே தெரியல கண்டிப்பா பாட்டி தாத்தா நீங்க சொல்ற மாரி கூட இருந்தாங்கன்னா கண் கண்டிப்பா வழி நடத்தி கூட்டிடு போவாங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க ஆ
ஆமா அதுக்கப்பறோ வந்துட்டு தோழி அந்த அதே மாரியா அந்த குழந்தைகள் வந்துட்டு அதாவது அந்த தாய்ங்கிறவங்க வந்துட்டு அவங்க இப்பதா மொதவாட்டி அ ந்த குழந்தையை வளர்பாங்கள அத அவங்களுக்கு வந்து பெருசா அனுபவம் இருக்காது ஆனா அந்த பாட்டிக்கு வந்துட்டு நறைய குழந்தைகளை வந்துட்டு அவங்க பாத்துருப்பாங்க வளர்த்துருப்பாங்க இல்லையா அப்டி இருக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த குழந்தைய வந் து எப்டி வளக்கணு அத அப்ப ஒரு ஒடம்பு சரில்லனா கூட இப்ப உள்ள அம்மாக்கல்லா என்ன பண்றாங்கன்னா ஒட்னே மருத்துவமனைக்கு தா அழைச்சிட்டு போறாங்க வீட்லயே இந்த கை வைத்தியம் பண்றது அதெல்லா யாருமே செய்யறது இல்ல உடனே மரு த்துவமனைக்கு தா அழச்சுட்டு போறாங்க இப்ப மருத்துவர் வந்து அம் இது குடுக்காதீங்க அப்டின்னா சுத்தமா குடுக்க மாட்டறாங்க ஆனா அந்த காலத்துல ப பாட்டிகள் எல்லா அப்டி கிடையாது
ஆ அந்த காலத்துல வந்து கஷாயம் போட்டு கொடுப்பாங்க அப்டி இல்ன்னா கற்பூர வள்ளி ஒரு ரெண்டு சொட்டு குடுப்பாங்க அதெல்லா தா குழந்தைங்களுக்கு வந் து ஒடன்பு சரியில்லனாலு கொஞ்ச செட் ஆகுன் சொல்லுவாங்க
ஆமா ஆமா அப்ப வந்துட்டு இந்த ஓம தண்ணி அதெல்லா வந்துட்டு பாட்டி பாட்டி குடு அழுதா சொல்லுவாங்க அந்த மாரி ஓமத்தண்ணி குடு அந்த மாரி சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு வீட்டுல பாட்டிங்கறங்க ஒரு த்தவங்க இல்லங்கறதுனால கொழந்த அழுத என்ன செய்யம்னு கூட தெரியல அவங்க அம்மா இது வந்து அவங்கள நம்ம சொல்ல மு டியாது அவங்க இப்தா மொதவாட்டி குழந்தையை வளர்க்கறாங்கபோ இப்ப வீ வீட்டுல அந்த தாத்தா பாட்டி அவங்க இருக்கறாங்கன்னா
அப்டி ஒரு கட்டத்துலதா கொழந்தைகிட்ட ஃபோன் குடுத்துட்டு உக்கார்ந்துக்கறாங்க ஈஸியா இருக்கு அவுங்களுக்மே ஆ
ஆமா ஆமா கண்டிப்பா இது வந்துட்டு அதுதா அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அதே மாரி இப்ப கொழந்தைங்க சாப்பிட சாப்புல அப்டினாக்கா என்ன செஞ்சு கொடுக்கலா நம்ம இத அவங்க யோசிக்க மாட்ராங்க நீ அ நீ தொலைபேசிய கூடு நா பாத்துட்டே சாப்பிடுறே அப்டி சொன்னாக்க சரி குடுத்துடுறாங்க ஏன்னா நீ சாப்ட்டா போதும்னு நெனைக்கிறாங்கள தவிர அவங்க தொலைபேசி பாக்குது வந்துட்டு இந்த சாஸ் சாப்பிடாமே இருந்தடலா அந்த அளவுக்கு அது தொலைபேசி வந்து ரொம்ப கெடுதலதரு சேரி தோழி ரொம்ப நன்றி தோழி நம்ம நேரம் போனதே தெரியல நம்ம பேசிற்
உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ நன்றி
ம் நன்றி தோழி நன்றி